ம் கா
வீட்லயாடா
ஆ வீட்லதாக்கா நீங்க
நானு வீட்லதான்ட பாப்பாக்கு பர்த்டே வருதா
சேரி சேரி
ஆ அத நைட்டு ஒரு ஏழு மணிக்கு மேல கேக் வெட்றோமா வந்துரு தம்பிட்டயு
ஓகே ஓகே எப்ப நாளைக்கா நால நாளைக்கா
அங்க ஒன்னாந்தேதி
சேர் சேரி
ம் கேக்கு தான் டா ஏதோ ஒரு ஐடியா பண்ணலான் இருந்தே எங்கயாது நம்ம ஆட்ரு பண்ண முடியுமா
சொல்லுங்க நானே பண்ணித்தரே என்ன பட்ஜெட்டு எவ்ளோ கேஜினு சொல்லுங்க நானே பண்ணித்தரே
அப்டியா நீ பண்ணுவியா கேக்கு
ஆ நா தா இப்போ கேக் ஆர்டர்லா எடுத்துட் தானே இருக்குறே
அப்புடியா
ஆ
சேர் சேரி நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒன்றக் கிலோ ஒரு ஒன்னே முக்கால் கிலோ வர்ற மாரி
சேரி ஒரு ஒன்னேமுக்கால் கிலோனா அது எப்டியு ரெண்டு கிலோ ஆயிரு செய்யும்போது என்ன ஃப்ளேவர் வேணு எவ்ளோ ப்ரைஸ்ல வேணுன்னு சொல்லுங்க
அது என்னன்னா நம்மளுக்கு வந்து அ தெகட்ற மாரி ஃபிளேவர் வேணா அது நீயே எப் எப்டின்னாலு ஓகே கொழந்தைங்ளா இருக்காங்க அது அதுக் தகுந்தா மாரி நீ உனக்கு தெரியும்ல இந்த ஃபிளவர்
ஆ ஓகே ஓகே என்ன ப்ரைஸ் ரேஞ்சில வேணுன்னு சொல்லுங்க
ஆ ஒரு கிலோவுக்கு என்ன ரேஞ்ச் வரு நம்ம நார்மலா தா பண்ணோம்னா
அக்கா நீங்க இப்போ உங்களுக்குன்றனால கொஞ்சோ கம்மியா சொல்றே இப்போ ரெண்டு கிலோன்றப் அப்போ உங்களுக்கு ஒரு அறுநூரூவா எழுநூரூவா அந்த ரேஞ்சில பண்ணி தரே ரெண்டு கிலோன்றது உங்களுக்கு ரெண்ற கிலோவே வரு
ஓ ஓ சேர சேரி அந்த ஃப்ளேவரு அந்த மாரில்லா
அதா ஃப்ளேவர் போட்டுதா சொல்ற உங்களுக்கு
இல்லடா ஃப்ளேவர் வந்து ஏதாது இந்த ஃப்ளேவர்னு சொல்லுவெல்ல
அதா பட்டர் ஸ்காட்ச் போட்லானு இருந்த நானு பட்டர் டர் ஸ்காச்சுன்னா அது கொஞ்சோ எல்லாருமே சாப்புட்ற மாரி இருக்கு நீங்க சொல்ற மாரி ரொம்ப தெகட் ட்டாம இருக்கு
ஆ ஆ
இல்லன்னா இது போட்லா வெண்ணிலா போட்லா
ஓ செரி ஏன்னா சாயங்காலோ அப்டிங்கறனால நம்ம இதெல்லா யோசிக்கிற மாரி இருக்கு
ஆ
ம் வேஸ்ட்டு ஆகக்கூடாதுல்ல எல்லாருமே விரும்பி சாப்பட்ற மாரி இருக்கணு
இல்ல நல்லாருக்கு உங்களுக்கு கேக்குமே காலியாயிறு
ஓ ஓ ஓ சேர் சேர் சேரிடா அது எப்பிற்றா அடுக்கு அடுக்கா வருமா இல்ல ஒரேஇதா செய்வியா
நீங்க டிசைன் ஏதாச்சு நீங்க பாத்து வச்சிருக்கீங்கன்னா அது காட் டுங்க நா அதுக்கு ஏத்த மாதி செஞ்சு தரே இல்ல டிசைன் வேண்டா உ இஷ் ஸ்டத்துக்குன்னா நா என்னோட இதுல எது நல்லா இருக்குமோ அத பாத்து செஞ்சு தரே இல்லன்னா இப்ப இந்த பார்பிடால் மாரி வருதுல்ல அந்த மாரி பண்ணிக்கலாமா
ஆ அந்த மாரி கூட பண்ணிக்கலா அந்த மாரி நெனைச்சே ஆனா அது வெட்டும் போது கரக்டா வருமா
அதல்லா கரக்டா தாக்கா வரு
சேரி சேர் அது எப்டி ஒரு கிலா கீழயு ஒரு கிலா வந்து இந்த அ இது வர மாரி பண்ணுவியா
இல்ல கீழ வந்துட்டு ரவுண்டா வரு அது அப்டியே அடுக்கடுக் கா கொஞ்ச அந்த பார்பிடால் பெருசா போட்டோனா ரெண்டு கிலோ கரக்டா இருக்கு
செரி
ஒங்களுக்கு பாக்கறதுக்கு அது கொஞ்சோ பார்வையா பெருசா தா இருக்கு
ஓ சேரி அப்ப அந்த மாரி கூட பண்ணிக்கலா சேரியா
ஆ ஆ
ஆ இது டிப்பனு அதே மாரிதா பிளான் பண்ணிருக்கு சோ ஒனக்கு எதா தெருன்சா இவுங்க அந்த மாரி ஏதாவது இருக்கா டிப்பனுக்கு
டிஃபனுக்கு சேரிக்கா நா கேட்டுட்டு சொல்றே லாஸ்ட் டைம் ஒருத்தங்க பர்ட்டே ஆடருக்கு நா போனே கேக் குடுக்கறக்கு
ஆ ஆ
அவுங்க இதுல டிஃபன் நல்லா இருந்துச்சு கம்மியு கூட சொன்னாங்க நா அவுங்கட்ட ஒங்க நம்பர் குடுத்தற்றே அவ்ங்க கூப்புடுவாங்க
சேர் இப்ப என்னனா இப்ப எந்த பங்சன் போனாலுமே இந்த சப்பாத்தி சேவ அந்த ஆ பிரியாணி அந்த மாரிதா போட்றாங்க ஏதாவது டிஃப்ரண்ட்டா நம்ம எதா யோசிக்கலாமா
டிஃப்ரண்டானா ரொமாலி ரொட்டி போட்லா
ஆ ஆ
பின்ன இந்த இட்லில சில்லி இட்லி அந்த மாதி போட்லா
ஓ இல்ல அந்த மாரி பண்ணாலு அதே பட்ஜட் குல்ல வருமா இல்ல ஜாஸ்தியாகுமான் கேக்குறே
அவ்ளோதாகா வரு அவ்ங்ககிட்ட கொஞ்ச கம்மியாதா சொன்னாங்க அவ்கள்ட வீட்ல இருந்தே பண்றாங்க கம்மியாதா சொன்னாங்க
ஆ ஆ
நா நம்ம பாப்பா பர்த்டேக் கூட அவ்ங்க கிட்த்தா ஃபுட்டு வாங்கலா அப்டீன்னு இருந்தே நம்ம பாப்பா பர்த்டேக்கி இன்னக்கி டைம் இருக்குல்ல
ஆமா ஆமா
அதுனால அவ்ங்ககிட்தா வாங்லான் தா இருந்தே
சேர் சேர் ஆமா இவளுக்கு அவளுக்கு அந்த பத்து நாள் பயனஞ்சு நாள் அ
ஆமா நீங்க வந்துட்டு இப்போ அவுங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவுங்க சாம்பிள் குடுப்பாங்க எததா நீங்க வேணுன் சொல்றீங்களோ அதெல்லாமே சாம்பிள் கொண்டு வந்து குடுப்பாங்க குடுத்துட்டு நீங்க அதுல எது வேணுமோ நீங்க அது வாங்கிலா
ஓ செரி செரி
அவுங்க அந்த மாரி குடுக்குறவுங்க தா
ஆ சரி நம்ம அப்படி வேணா பண்ணிக்கலா
ஆ நா உங்ககிட்ட கூட நம்பர் குடுக்குறே
ஆ இல்ல நம்ம ரெகுலரா வந்து எல்லா இது பங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி சப்பாத்தி ஆ தேவ இந்த மாதிரி வெஜிடேபிள் பிரியாணி அந்த மாதிரி தா எல்லா போடுவாங்களா சோ இந்த ட்ரிப்பு வந்து ஏதோ ஒரு மாற்றமா அதாவது அவங்க ஆ டிஃப்ரெண்டா இருக்குற மாதிரி பரவாயில்ல
அதா ரொமாலி ரொட்டி போட்டு போங்க அது நல்லாருக்கு ரொமாலி ரொட்டியு பன்னீர் பட்டர் மசலாவும் நல்லாருக்கும் சாப்புடுறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்றவுங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு ஃபீல் குடுக்கும்
சேரி சேரி
அதனால அது போட்டுக்கோங்க அது கூட வன்ட்டு கேக்கலா அவுங்ககிட்டே கேக்கலா யூஷுவலா இல்லாம டிஃப்ரெண்ட்டா வேணும்னு கேக்கலா
ஆ சேரி சேரி
அவுங்க ஏதாச்சும் ஐடியா குடுப்பாங்கல்ல
ஆமா
ட்ரெஸ் எல்லா எடுத்துட்டீங்களா
ட்ரெஸ்ஸு இன்னும் எடுக்கலடா என்னன்னா இப்போ ரெண்டு பேர் இருக்குறாங்களா இவளுக்கு எடுத்தா அவளுக் கு நல்லால்ல அப்படிங்க மாரி ஒரு பிரச்சனை வருது அவளுக்கு நல்லாருந்து இவளுக்கு நல்லால்லன்னு பிரச்ச அதனால ரெண்டேத்துக்கு ஒரே மாரி எடுக்கலாமா இல்ல ஒரே மாரி கிளாத் அதாவது எடுத்து தெக்கலாமா
ஒரு இதுதா வச்சிருக்கா ஒரு ஸ்டூடியோ தா வச்சிருக்கா அ இந்த மாரி ட்ரெஸ்ஸெல்லா தைக்கிற இதுதா நா அதுவும் கூட உங்களுக்கு அனு ப்புச்சு விடுறேன் பாருங்க நா எடையில ஒரு ட்ரெஸ் வந்துட்டு போட்ருந்தேன்ல அத அவகிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்குனதுதா
அப்படியா
ஆமா ஃபங்க்ஷன்ல போட்ருந்தேன்ல நீங்க கூட நல்லாருந்துச்சுன்னு வந்து சொன்னீங்கல்ல
ஆமா
அது அவாகிட்ட ஸ்டிச் பண்ணி வாங்குனது தா அவ பொட்டிக்ல வாங்குனதுதா அவா அப்ப அவளுக்கு ட்ரயல் பாத்துட்டு இருந்தா எனக்கும் அவளுக்கும் ஒரே சைஸுன்னனால நா தூக்கிட்டு வன்ட்டே நல்லாருந்துச்சுனு
ஓ சேரி சேரி நா அத மாரிதா எதாவது ஃப்ளான் பண்ணலானு இந்த ரெண்டு பேத்துக்கு நம்ம இப்
ஆ அந்த மாரி ஃப்ராக் மாரினா அழகா இருக்கும்ல பெர்த்டேக்கு
எடுத்து தெச்சாலு நல்லாருக்கும்ல அது ரொம்ப நாளைக்கு இருக்கும்
ஆ நல்லாருக்கும் நீங்க எங்கேயாச்சும் இங்க போறீங்கனாலும் கூட எடுத்துக்கலாம்
சேரி சேரி
நா அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட உங்களுக்கு அனுப்ச்சுடுறே அதுல நெறைய மாடல் வச்சிருப்பா பாருங்க எது புடிச்சிருக்குன் பாருங்க
ஓ சேரி சேரி துணி நம்ம எடுக்கணுமா இல்ல அவுங்களே எடுத்துக்குவாங்களா
அவுங்களே எடுத்துப்பாங்க தோழி எல்லாமே அவளே பாத்துப்பா நா சொல்லிடுறே உங்களுக் குனு சொல்லிடுறே அதனால ரேட்டு கொஞ்சோ கம்மி பண்ணுவா
சேரி சேரி நம்ம இந்த மாரி வேணும் அப்டின்னு மட்டும் நம்ம சொன்னா போதும் அவுங்க எதாவது அனுப்புவாங்களா இந்த மாடல் அந்த மாரிலா சொல்லி எதும் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்களா
அதா அவ நெறைய ஃபோட்டோஸ் வெச்சிருக்கா அவ இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே வெச்சிருக்கா நீங்க அவ பேஜ்ல பாருங்க பாத்துட்டு உங்களுக்கு அதுல எதாச்சு புடிச்சிருக்கான்னு பாருங்க அதுல டிசைன் புடிச்சிருஞ்ச்சுனா நம்ம இந்த கலர் வேணு இந்த மாரி வேணுனு கூட நம்ம சொல்லி நம்ம வாங் கிக்கலா ஒன்னும் பிரச்சன இல்ல
சேர் சேர்ரா சேரி அப்ப பாக்கே எனக்கு நீ அனுப்பு அதுல பாப்போ பாத்துட்டு அவுங்ககிட்டயே சொல்லுவோ இப்ப இந்த ட்ரிப்பு அந்த மாரி எதாவது பண்ணலா ரொம்பயு சிம்பிளா இல்லாம ஏனா ரொம்ப வருஷமாவே சிம்பிளாவே பண்ணியாச்சா சேர் இந்த ட்ரிப்பு எதாது இந்த மாரி பண்ணலா
சேரி இப்ப அவளுக்கு மூணு வயசு ஆகுதுல இப்ப அவளுக்கு தெரியுல அப்ப அவளு பெருசே கேப்பால்ல என்ன பண்ணீங்கன்னு கேப்பால்ல ஆ
ஆ அப்புற கேட்காம இருப்பாங்களா நம்மள கேள்வி
நல்லா தெரியுது இந்த வயசுலயே எல்லார்த்துக்கு
ஆமா தெரிய மட்டுமா பேசுறதுமே ஒவ்வொன்னு கவுனிச்சு அதே மாரி அவுங்களு பேசுறாங்க அதனாலே வீட்டுல கொழந்தைங்க முன்னாடி கவனமா பேசணுங்ர வரைக்கு இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா நம்மள பாத்தே தானேக்கா வளர்றாங்க
ஆமா இப்ப நா உங்கிட்ட பேசுறேன்னு வையி உன்ட்ட பேசுற மாரியே அவ வந்து அவ ஒரு ஃபோன்ல நா உங்கட்ட பேசுற மாரியே அவ பேசிட்டு இருப்பா
ஓ பரவால்ல தெரியுது
கவனமா இருக்கணுங்கிறது
நம்ம எதாச்சு ஒரு வார்த்தைய சொல்லிட்டா கூட அவுங்க அந்த வார்த்தைய ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிப்பாங்க அதனாலயே கொஞ்ச கவனமா பேசனு
ஆம்மா எல்லாமே பாக்குற மாரிருக்கு பாப்பா வந்தாளா வீட்டுக்கு
ஆ வந்தாக்கா இன்னைக்கி இங்கதா இருந்தா எனக்கு இன்னைக்கி எதுவு பெருசா ஆர் டர் இல்லையா அதுனால எதுவு செய்யல
ஆ
அதனால இங்கதா இருந்தா அதனால இங்கேயே வெச்சுகிட்டே
ஓ சாப்ட்டாளா
ஆ சாப்ட்டாக்கா
ம் உங்கட்ட சாப்ட் சாப்ட்டுக்குறா அவ அம்மாட்ட தா ரொம்ப சேட்ட பண்றா
ஆமா அவுங்க அம்மா வந்ட்டு பொழுதன்னைக்கு சோறே ஊட்டு அதனால நாங்க சாப்ட மாட்டோ
ஆ நீ வந்து டிஃபரெண்ட்டா எதா குடுக்குறியா பிள்ளைக்கு
தோசைய குடுப் பே அவ சாப்ட்டுக்குவா
ஓ எல்லா ஒன் எல்லாமே அரிசிதானே
எல்லாமே அரிசிதா என்ன ஆகபோது
ஆ இது வந்து நீ ஈஸியா குடுக்குற அவ ரொம்ப கஷ்டமா குடுக்குறா அவ்ளோதா டிஃப்ரெண்ட்டு
டேஸ்ட்டுன்னு ஒன்னு இருக்குலக்கா இப்ப நானே வந்ட்டு ரசம் வச்சு குடுத்தேன்னா அவ சாப்ட்டுக்குவா சாப்பாட்டுக்கு வந்ட்டு அப்புற பொரியல் வச்சு குடுப்பே வெண்டக்கா பொரியல் போட்டு பெசஞ்சு தருவே அது சாப்ட்டுப்பா அவளுக்கு வந்ட்டு டேஸ்ட்டா இருக்கணு என்னைய மாரி கொஞ்ச வாய்க்கு ஒசத்தியா இருக்கணு
ஓ காரமாலா சாப்டுவாளா
ஆ காரமு சாப்ட்டுக்குறா நான்வெஜு சாப்ட்டுக்குறா
ஓ செரி சரி நல்லதுதா எல்லாமே சாப்புறது
இத சாப்ட்டு பழகணும்ல
ஆமா
இந்தமாரி சாய்ச்சுன்னா இந்த மாரி சாய்ச்சுனா அப்ப சாப்ணுல
ஆமா இவ பெரியவ அங்க ஓரளவுக்கு சின்னவக்கு வந்து எல்லா ஓகே அ அவளுக்கு வந்து காரோ மட்டு கம்மியா இருக்கனு காரோ லைட் ட்டா தூக்கு இருந்தாலுமே தேங்கா எண்ணெ ஊத்துன்னு ஆரம்பிச்சிருவா ஆனா அது தெரிது பாரு அந்த காரமா இருந்தா தேங்கா எண்ணெ ஊத்
எண்ணெ ஊத்தணு அப்டினு தெரிது அவளுக்கு குடுக்க மாட்டேதா அவன்ட வந்து அவளுக்கு நெய் தா ஊத்துவே ஏனா நெய் ரொம்ப புடிக்கும்ல அதா இங்க எப்பயுமே நெய் வாங்கி வச்சுக்குவே
ஓ
நா அவளுக்கு தேங்கா எண்ணெயே ஊத்த மாட்டே தேங்கா எண்ணெ டேஸ்ட்டே புடிக்காது நெய் தா ஊத் அவளுக்கு நெய்ஊத்துனா புடிக்கு நெய்யி வெண்ணெ எல்லாமே சாப்டுக்குவா அதா நா சாப்றது என்னெல்லா சாப்றேனோ அதெல்லா சாப்டுக்குவா ஓ செரி செரி டர் நீங்க பாத்து சொல்லுங்க நா எல்லாரு உங்களுக்கு அனுப்சுடுறே நா கேட்டுட்டு பாத்துட்டு சொல்லுங்க
ம்
அ பாத்துக்லா கேக் பண்ணிக்கலா ஒண்ணு பிரச்சன இல்ல ஒன்னாந்தேதன மத்தியானோ ப்ரிப்பேர் பண்ணா போது உங்களுக்கு சாயங்கரத்துக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு
ஆ
ஆ செரிக்கா ஓகே செரி பாருங்க கூப்பறே ஓகேக்கா
அ